ஹலோ ஆஹ் கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆ கே ஆஹ் என்ன ஆஹ் ஆமா ஆஹ் நான் படிச்ச ஸ்கூலுமே வந் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் அங்கக் கூட அவ்வளவாவந்து இந்த கிறிஸ்டியானிட்டின்னு அவ்ளவா காட்ட மாட்டாங்க ஸ்கூல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வந்து நீனக்கே ஸ்கூல் ஃபுல்லா பன்னெண்டு வருஷம் கிறிஸ்டின் காலேஜ் மூணு வருஷமும் இதுவும் கிறிஸ்டின் காலேஜ் தா போன பாஸ் தேவயா நான் கரக்டா ஜாயினனாப்ப அப்பதா பேலஸ்தீன் வார் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்காக வந்து ப்ரே பண்றோன்ட்டு எல்லாருகிட்டியும் கேண்டில் குடுத்து ஆஹ் அந்த கேண்டில்ல த்து அந்த பத்தவச்சு நின்டு நாங்க ப்ரே பண்ணணுமா கடவ் ஃவயிடு சொன்ன ஃபஸ்டு யேர் முட் முட்டிலா போடக்கனா அவள தூக்கிபோட்டு போயிருவேண்ட் ஆஹ் நின்னட்ட எல்லாருமே தலைல துணி போ போட்டுட்டு கையில கேண்டடிலு வச்சு யிட்டு மாதா கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோ கண்ண மூடு கண்ண மு தொறந்து வெச்சிருந்தா வந்து ஒவ்வொரு ரோல வரோன்னுட்டு கண்ண மூடு கண்ண மூடுன்னு டார்ச்சர் பண்ணுச்சுங்க கண்ண மூடிட்டா மெழுகுவத்தீவேற ஊத் கி ஊத்துருன் வேற பயம் எனக் க்கு நின்டுகிட்டு ஒரு அஞ்சு நிம்ஷம் அவங்க பேசறாங்க அப்டியே இழுத்து இழுத்து ப்ரே பண்ணுவாங்கல்ல அத ப்ரே பண் அது எ எங் எங்க அம்மாகிட்ட கூட சொன்ன தேவையா இதெல்லா இத போய் சேத்துவுட்டீங்கல்ல பாத்தீங்ளா நா போய் இன்னைக்கு மொத நாளே சாமி கும் வந்திருக்கே தேவையா அப்டினு எங்க அம்மா நல்லா ஏத்திவுட்டே எங்க அம்மா அப்பேளந்து முடிக்கிற வரைக்கு அந்த காலேஜ புடிக்கவே இல்ல
உம் அது வந்துட்டு இவங்க இந்த ஒரு விஷயத்ல பேரண்ட்ஸ் ஃப்ரீ தேட்ராங்
ஆமா எல்லா கேஸ்னா எல்லா கேஸ்ட்டுமே இருப்பாங்க அதுக் தகுந்த மாரி இருக்கணும்லா இருக்காது இந்த கிறிஸ்டின் காலேஜ்ல மட்டோ அவனுங்க
உம் ஏசப்பாய
ஆமா இது நாங்க தொழுகுறதுக்கு வந்து எடப்பே பண்றது வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து எடோ கேட்டோ அஹ் கிளாஸ்லதா தொழு ப்ரே பண்ணிட்டிருந்தோ. க்ளாஸ்ல ப்ரே ஆனா க்ளாஸ் டிஸ்டப் ஆகுது எல்லாருமே வந்து அ நாங்க அந்த போய் உது பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிம்ஷோ கூட ஆகாது அதுக்கு வந்து நீங்க எல்லா க்ரௌண்ட் இருக்கறது தம்மா துண்டு காலேஜூ ஆனா அங்க மேக்சிமம் ரொம்ப நெறைய முஸ்லிம்ஸ்தா இருப்பாங்க எங்க காலேஜ்ல நெறைய முஸ்லீம் ம்ஸ் எல்லாருமே வந்து கேள்ஸ் ஃசேப் அப்டினு அவ்ளோ பிள்ளைங்க அம்ச்சு விட்டு வெச்சிருக்காங்க அது நாங்க கீழ ஒது செய்ய வரோ அப்டினாலே அவ்ளோ கூட்டோ செம்ம குட்டமாயிரும் க்ரௌண்டே அதுக்காக ந நாங்க போயி அந்த சர்ச் இருக்குள்ள அந்த ஃபுல்லா அந்த ஒரே ஒரு செல வெச்சுகிட்டு பாட்லா பாடுவாங்க நல்லா அந்த எடத்ல தொல்லா எங்கள போய் தொழுவ சொல்லுது அந்த எடத்த குடுத்து அங்கதா நாங்க ஃப்ரைடே ஃப்ரைடே தொழு அதுவு அவுங்க அந்த அட்லீஸ்ட் அ நம்மளுக்காக இல்ல அவுங்களுக்காகவாது அவங்ளோட அந்த எடத்த சுத்தம் பண்ணி வெக்கிணோமில்ல தூசிலா டஸ்ட்லா இல்லாம அவ்ளோ டஸ்ட்டு அங்கியே நின்னு எல்லா தொழுவுதுங்க
வேற வழி
ம் ம் நா நானா எல்லானா ஃப்ரைடே ஃப்ரைடே மட் ட்டு போயிட்டு நாங்கல்லா தனியா முஸல்லா எடுத்துட்டு போயி இண்டு தொழ்து அத் அந் அங் அங்க ஓப்பிடிக்கிறதுக்கு ஒண்ணமே இருக்காது அந்த காலேஜ் அது வேரவிஷ் ஒரே பாக்ஸ் பன்னி அவள தா வேரொன்னுமே ருக்காது வெளிலு போ முடியாது எங்க்யுமே போ முடியாது
அனா நல்ல வேல எனக் ஹாஃபடேங்கறத்னால இந்த ஒரு ப்ரச்சன இருக்
எனக்குமே அப்டிதா எனக் கரக்ட்டா வந் தூ ஆஃப்டேனா ட்வல்க்கே முடிஞ்சுருமா
ஒன்னு ஒன் ஓ க்ளாக் முடிஞ்சுரு
ஆ எங்கள்க்கு டூ ஓ க்ளாக் முடிஞ்சுச்சு முடியு அங்க ருந்து நாங்க பஸ் ஏறி ஆஹ் பஸ் ஏறி நாங் கரக்ட்டா நா வீட்டுக்கு வர ஷார்பா த்ரீ ஆகு நா எ ஊர்லதா இருக் அந்த காலேஜ் ஆனா எங்க ஊருக்குள்ளயே இந்த வா பஸு ஆஹ் ஒரு மநேர சுத்துவாரு தாத்தா உர்ட்டிகிட்டு ஒரு மநேரமா சுத்துவாரு எங்க ஊருக்குள்ளயே சுத்தி எங்க கொண்டந்து வீட்டுக்கு வராரு ஒரு மநேரொ நா வீட்டுக் வர நா இதுவே எங்க அம்மா கூட வந்தனா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ல வீட்டுக் வந்துருவ
சுத்தி போற பஸு ஒவ்வொரு ஸ்டாப் லி நின்னு நின்னு போகுல
ஆஹ் கடுப்பானுனு எக்கல்லா மூணு யாராவது வந்து காலேஜ் சேந்து ஒரு மாசொ ரெண்டு மாசம் பொலம்புவாங்க நாலா மூணு வர்ஷமு மும் பொலம்பிக்கிட்டே தாந்த
எப்படா முடிப்
ஆஹ் இதுல அத் துதான் என் எனக்லா பெரிய வார் இந்த மூணு வர்ஷோ என் உண்மையாவே எனக் எப்டி போச்சுன்னா என்னோட கேங் என் ஃப்ரெண்ட்ஸ்னால மட்டுந்தா என் டெய்யே போச்சு டெய்லியு அந்த போய் ஏதாவது பண்றது ஜாலியா இருக்கது ஒரே எடத்துலதா உக்காந்துருப்போ இருந்தாலு அவளுகனால தா எனக்கு டைம் பாஸ் ஆச்சு அந்த ஒரு கரெக்டான ஃப்ரெண்ஸ் மட்டு எனக் செட் ஆகாட்டி நால்லா என்ன ஆயிர்ப்பன்னே தெர்ல
செர் ந்த மாரி எனக்கு கடச்சுதுன்னா சந்தோஷோ எனக் பயமா இருக்குது ஃப்ரெண்ஸ நெனச்சாலே ஏனா எ ஃப்ரெண்ஸ் எப்புன்னா என்னவிட ஒர் தி வந்துட்டு வெஜிடேரியன் அவ்ளுக்கு வந்து மு ட்ட ஸ்மெல் கூட ஆகாது வாந்தி எட்த்துருவா எனக்கு புடிக்குன் ஆஹ் எனக்கு வா அந்த மாரிதா
ஆஹ்
அவ வந்துட்டு எனக்கு புடிக்கு மோமோஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு நா டெய்லி குடுத்தாலு சாப்டுவ மூணு வேள குடுத்தாலு சாப்டுவ எனக்கு புடிக்கும் னு அவ வந்துட்டு சிக்கன் மோமோஸ் எனக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தா
ஆ ஆனா அவங்க சாப்பல்ல
அவ சாப்பில்ல பட் அவளுக்கு அந்த ஸ்மெல்லு புடிக்காது அது வாங்கிட்டு வந்து எனக்கு குடுத்தா எனக்குலா ரொம்ப ஷாக்கிங்காந்துச்சு எங்கிருந்து இ்வ வாங்கிட்டு வந்தா ஏன்னா இவளுக்கு வந்துட்டு மோஸ்ட்டா சிக்கன் கடையே தெரியாது இந்த ஒரு கட வந்துட்டு இருக் சிங்க குட்டி விட் பிரியாணினு சொல்ட்டு ஒரு கட
ஆ ஆ
எங்க ஸ்கூல்க்கு பக்கத்ல இருக்கு அவ வந்துட்டு என்ன நெனச் ஆனா சிங்கத்தெல்லா சாப் ப்டுவாங்களா அப்டின்னு நெனச்ச அவ்ளோ தொம்பா அவ நான்வெஜ்ல ஆ அந்த நாலேஜுமே இல்ல அவ என்ட்ட கேப்பா ச சிங்கம்லா சாப்டுவீங்களா அப்டில்லா கேப்பா அவ்ளோ டான் பா அ நான்வெஜ்ல அவ எனக்கு சிக்கன் மோமோஸ் கடைய தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து குடுத்தா
பரவால்ல செம்ம ஃப்ரெண்டு
ஒரு நாள் வந்து இந்த சும்மா சொல்லிட்ருந்தே ஈவினிங்கு எனக்கு மோமோஸ் சாப்டும் போல இருக்கு ஆனா இன்னை கேட்டா வாங்கி தரமாட் ட்டாங்க அப்டின்னு சொல்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நா ஆஹ் கிளாஸுக்கு வரே எனக்கு அங்க சுடசட மோமோஸ் தட்ல இருக்கு எனக்கு அழுகே வந்துருச்சு மாரி
சரி இந்த மாரிலா அ லக்கிதா அந்த மாரி
ஆ அதே மாரி எனக்கு வந்துட்டு மென்ஸ்ட்ரல்ல செம பெயின் இருக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு ட்டு வரணு எங்க மேக்ஸ் மிஸ் வந்துட் த்ரீ எங்க கேங் வந்துட் கார்னர் பண்ணிடுவாங்க மேக்ஸ் மிஸ் இல்ல ஆறு டீச்சர் மே எங்க அஞ்சு பேத்த புடிக்காது போன ஒட்னே அதுதா நாங் நாங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவுட் ஸ்டாண்டிங் பர்சன் கப் பிரின்சிபல் ரூம்லேயே தா கெடையா கெடப்போ உங்ககிட்ட ஸ் சொல்லிருக்கேனு நெனைக்கிறே
ஆமாமா சொன்னீங்க ஃபர்ஸ்டு டே லவல்த் ஃபர்ஸ்ட் டேவே
தேவையே இல்ல ஸ் ப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்டு டேவே போய் பிரின்சிபலுக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டாளுங்க ஆனா நின்னா வந்துட்டு ஒட்டுக்கா நின்றுருவோ அது எங்களுக்குள்ள ஒன்னு இருக் த்து என்ட்ட போனே இல்ல
அஹ்
ஆனா வந்துட்டு ஏ ஃப்ரெண்ட்ட போன் இருக்கு நாங்க வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கெல்லா போன் கொண்டு வருவோல
ஆமா தெரியாம எடுத்துட்டு போவீங்களா
ஆ ஸ்கூலுக்கு தெரியாமல்லா எடுத்துட்டு போவோல அப்படி கொண்டு வரும்போது ஒரு தடவ என் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டா ஒருத்தி அவ மாட்டிக்கி ட்டு நாங்க என்ன சொல்ட்டோன்னா நாங்க அஞ்சு பேரும் போயி நின்னோ ப்ரின்ஸ்பலாட் மாட்னது ஒருத்தி போன் தா நின்னது அஞ்சு பேரு மத்தவங்க அ ஒருத்தி போன் கண்டுபிடிச் சது வந்துட்டு எல்லாத்தோட பேக்கையு செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியெல்லா மாட்னது அவுங்கள்லா வந்துட்டு ஸ்ல ப்ரின்சிபல் ஆஃபீஸ்ல நின்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா க்ளாஸ் குள்ளதா இருந்தாங்க எங்க ஆனா என் ஃப்ரெண்ட்ரடோடது மட்டு நாங்க நாலு பேரு எக்ஸ்ட்ரா நின்னோம்
நல்லதா அது
அஞ்சு பேருமே எடுத் எடுத்துட்டு வந்தீங்களா அப்டின்னு கேட்டப்போ இல்ல மேடம் இவதா எடுத்துட்டு வந்தா நாங்க நாலு பேரு வந்துட்டு எடுத் எடுத்துட்டு வர சொன்னோ அப்டின்னு சொல்ட்டு பின்னாடி நின்னோ
ஆ கரெக்ட் தா அந்த மாரிதா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் தா
எங்கனால நாங்க வந் து இவ கூட நின்னோ அப்படின்ட்டு அந்த திட்டு வாங்கிட்டு வந்து ட்டு ஃபோன் கொண்டு வந்த பிள்ளைங்களா கிளாஸுக்கு போயிட்டு அவங்களா எப்டி வந்து நின்னாங்க உங்ளுக் ஏ மேல கொஞ்சமாச்சு அக்கற இருக்கா? நீங்க கூட வந்து நிக்கலல்ல அப்டி அப்டின்னு சொல்லி அவங்கல்லா சண்ட போட்டு நாங்க வந்துட்டு சிப்ஸ் சாப்
ஆ, அதெல்லா சில ஃப்ரண்ட்ஸ் இருப்பாங்க நா நம்ம மாட்ட கூடாது மத்தவங்க மாட்னாலு பரவாயில்ல நம்ம மாட்டக் கூடாதுனு
அச்சே
அதா இதெல்லா இப்டிலா யோசிச்சு எனக்கு அது ஒரு மாரி காலேஜு போகவே பயமா இருக் ஆ மோஸ்ட் காலேஜ் த்ரீ இயர்ஸ் ஆ நா உங் கூட ஃபோர் டேஸ் இருந்திருக்கேங்க நயன் த்து டென்த்து லெவன்த்து வந்துட்டு எங்களுக் க்ளாஸ் பிறியரதுல விருப்பம் இல்ல அதனால ஒட்டுக்கா ஒரே குரூப் எடுத்தோம் எனக்கு இந்த ப்ரேக்ல பாக்குறதுலா புடிக்காதுடி என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு நாள் வந்தா டென்த்ல வந்து டு உ அதனால ஒரு முடிவு ட்ருக்கே எனக்கு இந்த ப்ரேக்ல பாக்குறதுலா பிடிக்காதுடி எடுத்தா ஒன்னா எடுத்து நாசமா இல்லன்னா ஒன்னா படி போ என்ன சொல்ற பயோ இருக்குறளவுக்கு நமக்கு தெறம இல்ல ஆர்ட்ஸ் எடுக்குற அளவுக்கு நம்ம அறிவில்லாதவங்க இல்ல சோ சி எஸ் எடுத்துக்கலா டக்கு டக்குன்னு பேசனு அப்படின் சொன்னா அப்ப வந்துட்டு நா சொன்னடி எங்க வீட்ல பயோதா எடுப்பாங்க நீ கம்ப்யூட்டர்சைன்ஸ் தா எடுக்கற அப்டின்னு எல்லாரு கன்வின்ஸ் பண்ணாங்க நா எங்க வீட்ல கன்வின்ஸ் பண்ணே ப்ளீஸ் ஏனா எங்க வீ இல்ல பயோ தா எடுக்குனு ஒத்த கால்ல நின்டாங்க நா கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி அவுளுகளுக்கு வேண்டி சண்ட போட்டு ஒரே க்ளாஸ் வன்டோ இப்போ காலேஜி அதே மாரி தா ப்ளான் பண்ணோ ஏ ரெண்டு பேர் ராமகிருஷ்ணா போயிட் ட்டாங்க
ஆஹ்
திக்கு வந்துட்டு சத்யபாமா அந்த சென்னை காலேஜ்ல சீட் கெடச்சு சு இன்னொருத்தி வந்து வேற காலேஜ் போய்ட்டு நா வேற ஒரு காலேஜ் போய்ட்டே அவுங்க எல்லா சொன்னாங்க அது இவளுக ரெண்டு பேத்தையு அட்லீஸ்ட் சென்னைக்கு போனவாத நல்லாருக்கட்டு நல்ல காலேஜுக்கு போய்ட்டா
ஆஹ்
ஸ்லீஸ் இந்த ரெண்டு பேத்தயு சிங்க கொண்டு போலான் பாடுபட்டாங்க எங்க அம்மாட்ற கால் இல்லயே கோயம்புத்தூர்ல
கே
ஆஹ் அப்டி பாடா போட்டாங்க எங்க அம்பாக்கு தெரியாதுங்க எனக் தெரியாம எங்க அம்மாக்கு எங்க அப்பாக்குளா கால் பண்ணி அவுங்கள அசைக்க முடில அவு ஃபீஸ் ஜாஸ்தி ஃபீஸ் ஜாஸ்தீன்னு கேன்சல் பண்டாங்க
எங்க அந்த அவ்ளோ அஹ் தூரமா சேத்ததையா
புரில
யார சொல்றீங்க தூரோ சென்னைல போய் ஜாயின் பண்ணுவங்ளா
நாங்க ஒன்னு பண்ணல சரி நல்ல காலேஜு அவுங்க வீட்ல சேத்திட்டாங்க அப்டிங்கம்போது சரி நீ போ எங்க கூட எதுக் நீ கஷ்ட பட்ணு நா அவள கூட விட்டுட்டோ எங்க ரெண்டு பேத்தயாச்சு ஒரே காலேஜ்ல போட்றனும்னு அவளுக்கு ரெண்டு பேரு பாடு பட்டாங்க காடசில் நடக்கல ஆளாளுக்கு ஸ்பிட்டு் ஸ்பிட்டா போயிட்டோ
உம் பரவால அப்பப்ப மந்த்லி டூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவதா மீட் பண்ணிக்கோங்க
ஆஹ் மீட்லா பண்ணுவோ இப்ப வரைக் பு சார்ச்சு எல்லா இருந்துட்டே தா இருக்கு எங்க குரூப் ஆக்டிவா தா இருக்கு இந்த நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த ஸ்டார்டிங்ல வந்து குரூப் இருக்கு அப்பறோ காணாம போயிருன்னு நாலு வருஷத்து இத்துல இப்ப இன்னைக்கி வரைக்குமே நாங்க ரீல்ஸ் சென்ட் பண்ணிட்டு தா இருக்கோ கோ அந்த விதத்துல எங்க குரூப் நல்ல விஸ் ஆஹ் அதா சொல்லி ஏன்டி புது ஃப்ரெண்ட்ஸ் கடச்சிதுன் குரூப் மறந்துறாதீங்கடி அப்டின்லா சொல்லுவோ கனவு கோட்ட மட்டுந்தா நாங்களா கட்டுனோ அ உக்காந்து அவசரமா எப்டின்னா மத் தியானம் இந்த மிட்டம்ல எக்ஸாம்லா இருக்குல்ல மதியான எக்ஸாம் காயல எல்லாரு சீரியஸ படிச்சுட்டுருப்பாங்க நாங்க வந் துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்கிரி ஸ்டார்ட் பண்ணனு ஆச எங்க அஞ்சு பேத்துக்கு ஒரு பேக்கரி ஒரு ஃப்ளவர் ஷாஃப் வித் புக் ஷாஃப்
ஆஹ் ஒரு நிமிஷோ இருங்யா ஒரு ஒரே நிமிஷோ இருங்க கால் வருது ஹ்ம்